ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
ஆ நானா நா கொஞ்ச ஒர்க் போயிட்டு வீட்ல இருக் கங்க நீங்க
நா வந்து எனக்கு பாப்பா இருக்கதுனால பாப்பாவ தூங்க வெச்சுட்டு இருக்கே
செரி செரிங்க
சாப்டீங்ளா நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க
நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரும் என்ன பண்றாங்க சாப்டாங்ளா
ஆ சாப்டாச்சுங்க எல்லாரு வேலைக் போய் அவரு வீட்டு வேலைக்கு போயிட்டாரு பாப்பா ரெண்டு பேர்ரு க்காங்க அவங்க ஸ்கூலுக்கு போய்ட்டாங்க
செரி செரிங்க நீங்க ஜாய்ண் ஃபேமிலியா இல்ல தனியா இருக்கீங்ளா
இல்ல இல்ல நாங்க தனியாதா இருக்கோ ஜாயிண் ஃபேமிலி வந்து ஆ அங்க அம்மா வீடு வந்து காட்டுகிட்ட இருக்காங்க
சேரிங்க
அதனால வந்து ஒன்னும் பிரச்சன இல்ல இங்கதா ரெண்டு நிமிஷத்துல அவங்க வீட்டுக்கு போயிலாம்னு வெச்சுக்கோங்ளே
ஓ செரி செரிங்க பக்கத்துல எல்லா சொந்தக்காரங்களாவே இருக்காங்க உங்கள சுத்தி
ஆ ஆமா ஆமா உங்குளுக்கு
நாங்க வந்து ஜாய்ண் ஃபேமிலி தாங்க
செரி செரி செரி
இங்க எங்க வீடு வந்து கொஞ்சொ பெரிய வீடு மாடியில இருக்கிறது மா மாடி ரெண்டு மாடி இருக்குறதுனால பெரிப்பா பெரிம்மா சித்தி சித்தப்பால்லா செகண்ட் ப்ளோர்ல இருக்காங்க எங்க வீட்டுக்காரோட அண்ணா தம்பி தங்கச்சிலா ம் ஃபர்ஸ்ட் ப்ளோர்ல இருக்காங்க
ம்
கீழ இருக்கறதுல எங்க மம்மி டேடி அவங்க மம்மி டேடி நாங்க மூணு ரூம் இருக்கு
அப்ப மொத்தமா பெரிய ஃபேமிலிதா சாப்பாடு எல்லாமே ஒண்ணுதா இல்ல தனி தனியா சமச்சுக்குவீங்ளா
வாரத்துல ஒரு நாள் சன்டே சாட்டர்டேஸ்ல வந்து வெளிய விறகடுப்பு பத்த வெச் சி சமச்சு சாப்ட்டுக்குவோ மத்தபடி அவங்க பசங்க எல்லா ஸ்கூலுக்கு போணு வேலைக்கு போணு அதனால அவங்கவுங்க சமைச்சுக்குவாங்கன் வெச்சுக்கோங்ளே
செரி செரி செரி அப்ப வந்து நீங்க பிக் ஃபேம்லி
ஆமாங்க பே ஃபேமிலி பெருசுதா இருந்தாலு நல்லா இருக்கு ஏ எதாச்சு ஒன்னுன்னா மேல போய் தூங்கிளா கீழ வந்து தூங்கிளா வெளயாடுறதுக்கு ஆள் நெறைய இருக்கு தோழி எங்க பாப்பாக்கே வந்து மேலயே நாலு நாலு சின்ன பசங்க அதுக்கு மேல நாலு சின்ன பசங்க விளயாடுறதுக்கு நம்ம ஒரு வேல செய்றோன்னு வச்சுக்கோங்களா அவங்கல்லா விளயாண்டுட்டு இருந்தாங்கன்னா
அத அத அத அதா
எங்கயாச்சு வெளியே ஃபேமிலி ட்ரிப்பு போகண்னுனால யாரயு வந்து போன் பண்ணி கேட்டுக்கனு தேவயில்ல வாங்க போலா அப்டின்னா எல்லாரு கிளம்பி வந்துருவாங்க
ம் ம்
நீங்க தனியா இருக்கிறனால குழந்த எல்லா பாத்துக்கறதுக்கு சமைக்கிறதுக்கு வேலக்கு போறதுக்கு எல்லா மேனேஜபிளா இருக்குதாங்க
அது ஒன்னு ப்ராப்ள இல்ல கால்ல பைவ் தாட்டிக்கு எந்திரிச்சோனா கரெக்டா இருக்கு அவங்க ஒரு தேடிக்குல்லா எல்லாரு கிளம்பிடுவாங்க அப்ற நம்ம கொஞ்ஜோ ஃப்ரீதா வச்சுக்கோங்களே அப்பப்ப முன்ன ஒர்க் போயிட்ருந்தோ அப்பற இப்ப வந்து ஆடிட்டிங் ஒர்க் மட்டுதா அது வீட்டு வீட்லயே கொண்டு வந்து எடுத்து செய்யற மாரிதா இருக்கு வேற எதவு ப்ராப்ளம் இருக்காதுங்க
ஓ ஒர்க் ப்ரம் மாரி ட்ரை பண்ணிடீங்க பிள்ளங்கள பாத்துக்கணும்னு
ஆ ஆமா ஆமா சின்னவ இப்பதா பஸ்ட் ஸ்டாண்டர்டு அப்ற ஸ்கூல்லயு ரு ஒன் இயர் ஒர்க் பண்ணோ
சேரிங்க
அங்க ஒரு எனக்கு ஒரு செவனோ ஓ கிளாக் வர டைம் இருக்குறனால அவ்ளவு என் கூடயே இருக்க மாரி இருந்தது ரெண்டு பேருமே
சேரி
அதனால செரி வீட்லருந்தே பாத்துக்கலானு சொல்லிட்டு வந்துட்டோ
சே சேரிங்க நாங்க இங்க வீட்லேயே வந்து ஓன் பிஸ்னஸ் பண்றதுனால எதுவு வெளிய ஓரளவுக்கு இல்லங்க
ம் என்ன பிஸ்னஸ் பண்றீங்க
நாங்க தறி வச்சிருக்கோ ஆடு மாடு கோழி இதுல வீட்டுக்குள்ளயே பாக்குற பிஸ்னஸ்
சேரி சேரிங்க இப்ப வந்து நீங்க இப்ப தறி போட்ருக்கீங்கல்ல என்ன ரகம் போட்ருக்கீங்க
இங்க பட்டு சேரி
ஓ சூப்பர் அப்ப நீங்க சாரீ எடுக்க கடைக்கு போகவே தேவயில்ல
எவ்ளோதா ஓட்டனாலு நம்ம சாரி நமக்கு கட்ட தோடுமாங்க நல்லாவே இல்லை அப்டித
அப்படி இல்லையே இப்ப நீங்க ஓட்டைனா சின்ன சின்ன டேமேஜ் சேரியெல்லா எடுத்து வைப்பாங்கல்ல அது பாலிஷ் போட்டாலே கட்டிக்கலாமே அந்த மாரி தானே இருக்கு
அதெல்லா ஆ கேக்குதுங்க நா
ஆ கேக்குது கேக்குது இல்ல கொஞ்சோ அமைதி ஆயிட்டீங்களா அதா கேட்டே என்ன தெரியல அப்டின்னு
இல்ல இல்ல நா பேசிட்டுதா இருக்கே அதா போ நம்ம தறி ஓட்டுற சீல வந்து நமக்கு எடுத்து கட்ட தோணாது
அ ஆ
அதுல்லாம அது அவங்க கடையில கொடுக்கறது பாவுக்கு வந்து இவ்ளோ சாரீ வேணு அப்டின்னு கணக்கா சொல்லிருவாங்க அதனால எக்ஸ்ட்ரா சாரீஸ்ல்லா வராது எடுத்து வைக்கவு முடியாது
ம்
கணக்கா கொடுத்துடணு இல்லன்னா நூல் பத்தாம போயிரு அ அந்த பிரச்ச னைலா இருக்குங்க
ம் இப்ப இப்ப இங்க குருஃப் போட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே மீட்ரு கொஞ்சோ லென்த் லென்தா போச்சினாலோ இல்ல கொஞ்சோ கம்மியா போனாலோ இல்ல நூல்ல ஏதோ விட்டு போயிருந்தாலோ அவங்க கடையில எடுத்துக்க மாட்டாங்கல்ல ஆனா என்ன பண்ணுவாங்க அது பாலீஷ் போட்டு அப்டியே கம்மி ரேட்டுக்கு சேல் பண்ணிடுவாங்க வெச்
அது நம்ப நூல் நம்பதானே வாங்கி போடணு
ம் இல்ல இப்ப இ இப்ப இவங்க தெரிஞ்சங்க எப்படினா நூல் இவங்க வாங்கிக்குவாங்க
செரி
த ஒவ்வொரு சாரிக்குன்ன ரேட் மட்டு இவுங்க பேசி இது பண்ணிக்வாங்கனு வச்சுக்கோங்ளே
சேர் சேரிங்க அப்புறம் மேல வந்து பெரிப்பா வந்து கா சிருக்காரு அதனால அங்க போய் கரும்பு நெல்லு சோளோ மூணும் போட்டிருக்காரு அத பாத்து காங்க பெரிமா பெரிப்பாவு அவுங்க பசங்க காலேஜ் படிக்கிறாங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிறாங்க சித்தியு சித்தப்பாவு வந்து கிரைனைட் ஷோரூம் வச்சிருக்காங்க
ஆ அது கொஞ்ச நல்லா பிக்கப் தா
அதுனால அங்க போய் அவங்க உக்காந்துச்சு பே சேர தேய்ச்சாங்கன்னா அவங்க பொழுது முடிஞ்சிச்சு ஆம்மா அவுங்க பசங்க சாய்ந்திர ஸ்கூல்ல இருந்து வந்தது மம்மி டடி பாத்துக்குவாங்க அவங்க வந்து வர்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பத்து பத்தரையாயிரு
ம் ம் அப்ப உங்ளுக்கு வந்து எல்லா சிப் டி சேஃப்டி தா ஒன்னு ப்ராப்ளம் இருக்காது
ஆமா அப்போ கொழந்தைங்கள பாத்துக்க ஆளு இருக்குது நம்ம வேலை பார்க்க டிஸ்டபன்ஸு இல்ல சமச்சு வச்சிருவாங்க அதனால எந்த ப்ராப்ளமு இல்ல நாங்க
சொல்றீங்க
நான் எனக்கு பாப்பா இருக்கே நா எப்படி பிரின்சஸ் ஆக முடியு யெ பாப்பா தா பிரின்சஸ்
இருந்தாலு வந்த இப்பல்லா சமைச்சு சாப்டுறதுக்கே ஒரு வேணு இல்ல எல்லாரு வீட்லயுமே அப்படி இருக்காதுல்ல கொழந்தைய பாத்துக்கறத முத கொண்டுமே இருக்காங்கன்னா அப்ப அது கொஞ்ச நமக்கு ஃப்ரீ தான
ஆமா அதுனால தா நாங்க ஒரு வேல பாக்க முடியுது ஆட்டுக்கெல்லா டைமுக்கு தீனி போடணு நாங்க அப்போதா அது வந்து அது வெயிட் போடு நல்லா ரேட்டுக்கு சேல் ஆகு கோழி பாப்பா வச்சுக்கிட்டு நைட் டைம்ல கோழிக்கு மருந்து ஊத்த முடியாது
ம்
பாப்பாவ அம்மா வ சிருந்தாங்கன்னா இவரு எங்க வீட்டுக்காரு கோழி புடிச்சாங்கன்னா மருந்து ஊத்திருவாங்க ஊத்திருவோ
கண்ல தான ஊத்துவாங்க ஏதோஒடம்பு சரியில்னா கோழி கண்ல தான ஊத்
இல்லப்பா அந்த மூக்குல வாய தொரந்து ஊத்துவாங்க இன்ஜெக்ஷன்ல நீடில் இல்லாம வெறு இன்ஜெக்ஷன் மட்டு வச்சு ஊத்துவாங்க
அ எங்கஇதுல கண்ல தா ஊத்தி நா பாத்ருக்கே
அ ஹா அப்றோ ஆடுக்கெல்லா வந்து ஒடம்பு சரியில்லாம போகு காய்ச்சல் வரு ஜீர்ண கோளாறு வரு அதெல்லா அங்கேயே சாப்பிடுற வரைக்கு இருந்து பாத்து மோஷன் போகுதா இல்லையா அப்படின் பாத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்லா பண்ணனு பாப்பா பாப்பா இப்பதா நடக்கவே ஆரம்பிக்கிறா அவள வச்சுகிட்டு எப்படி இந்த வேலயெல்லா பாக்க முடியு அதனால அம்மா கிட்ட குடுத்துட்டு போய் நாங்க இந்த வேலய பாப்போ
உங்களுக்கு இப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிருவீங்க
ல் ஆவ இதுவே கரெட்டா இருக்கும்ப்பா காலேல ஏழு மணி எட்டு மணிக்குதா எழுந்திரி போ நைட்டு பத்திர பதினோரு மணிக்கு தூங்குறதுனால
உம்
எந்திரிச்சி ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லா தீவன பயிர அறுத்துட்டு வந்து அரைச்சி வச்சிட்டு சாப்பாடு சாப்டுட்டு அவங்களுக்கெல்லா தண்ணி வைக்கணு மாட்டுக்குல்லா தவுடு தீவனம் புண்ணாக்கு அது நிறைய இருக்குது அதெல்லா போட்டு கரெக்டான எடையில தண்ணி வைக்கணு இல்லைன்னா கொழுப்பு அதிகமாயிரு அங்கே அ சீக்கிரமா இறந்து போயிருன்னு வச்சுக்கோங்கள
அதுவு இருக்கு என்னதா பாத்து பாத்து வளத்துனாலு கடைசி இது ஆயிடு உம்
அப்புறம் பால் பீசுற டைம் எல்லா வந்துரு இப்ப மாடுக்கு மிஷின் வந்ததுனால கொஞ்சோ லேட் எந்திருக்கிறோ இல்லனா சிக்கமா எந்திரிச்சி பால் பீசி சொசைட்டி கொண்டு போய் ஊத்தனு இதெல்லா இவ்ளோ பெரிய பேமிலியா இருக்கிறதுனால எங்களுக்கு வேல செய்யறது தெரிஞ்சிகில நீங்க தனியா இருக்கா எப்டிதா சமாளிக்கிறீங்களோ தெரிய உங்க மம்மி டேடிய எல்லா யார் பத்துப்பாங்க
இல்ல நாங்க வெளியூர்ல இருக்கோ வேல விஷயமா வெளியே வந்தோ அவங்க எல்லாருமே காட்லதா இருக்காங்க அம்மா அப்பா வந்து இ டவுன்ல இருக்க இருக்காங்க இ ஆமா ஆமா இந்த வந்து காட்ல இருக்காங்க வச்சுக்கோங்கள காட்டு வேலய பாத்துட்டு அப்டியே அவங்க இருக்காங்க
சேரி சேரி பா
உம் அதனால அவங்களுக் கு கொஞ்ச கொஞ்சோ ஒன்னு எனக்கு ஒன்னு பெருசா தெரிவிக்கல
பாப்பாவையு பாத்துக்குணு வேலையு செய்யணு கொஞ்சோன் ஒடம்பல்லா ஒடஞ்சி போயிரு உங்ளுக்கு டென்ஷன் ஆயிருக்கு
இல்ல இல்ல நா டென்ஷன்ல ஆக மாட்ட எப்பிமே
இருந்தாலு நம்ம மம்மி டேடியு கூட இருந்தா அவங்க மம்மி டேடியு அவங்க ஹஸ்பண்டோட மம்மி
அவங்க காட்ல இருப்பாங்க அவங்க விவசாயம் பாப்பாங்க
சேரி சேரி
அது அதனால அவங்களுக்கு டைம் இருக்காது
சேரி சேரிப்பா பாப்பா ஸ்கூல்ல இருந்து எத்தன மணிக்கு வருவாங்க
நாலு இருவது கிட்ட வருவாங்க
போய் கூட்டிட்டு வரணுமா இல்லன் ஆ
இல்ல இல்ல போய் கூட்டிட்டு தா வரணு இங்க இருந்து ஒரு ஒரு ரெண்டு போய் கூட்டுவர மாறி இருக்கும்ன்னு வச்சுக்கோங்கல பக்கம்தா
ஸ்கூல் பக்கத்திலயா இல்ல வேன் வேன்ஸ்
வேன்னு வேன் ஸ்டாப் ஸ்டாப் சொல்ற ஸ்கூல் கொஞ்சோ தூரோ
சேரி சேரி
அ வேன் கொஞ்சோ பக்கத்துல வந்துரு வச்சுக்கோங்கள
சேரி சேரி பாப்பன் சாப்பாடு பாப்பாக்கு செய்யணுமா இல்லை எத்து
இல்ல காலேல செஞ்சோ அப்புறம் எடுத்துட்டு போயிட்டாங்க கால தோசையு தக்காளி குழம்பு செஞ்சோ
செரி
மதியானத்துக்கு வெண்டைக்கா சாப்பாடு செஞ்சு குடுத்துட்டே எடுத்துட்டு போயிட்டாங்க
ஒ காலேல உங் உங்க பாப்பா டிஃபன் தா சாப்புடுவாங்க
ஆ டிஃபன் ஐட்ட நா
சேரி சேரி நைட்டுக்கு
நைட்டுக்கும் டிஃபன் ஐட்டந்தா சிஸ்டர்
சேரி சேரி நானும் பாப்பா அழுகுது என்னன்னு போய் பாக்குறே அப்றோ கூப்டுங்க
ஆ ஓகே சிஸ்டர் பாக்கலா பாருங்க ம்